அலோ ப்
ஆ சொல்லுடா
ம் குழ்ந்த என்ன பண்றா
தோ தூங்கிட்டு இருந்தா அழுவ்ற சத்தம் கேட்டுச்சா அதா போயி இன்னான் பாத்துட்டு வந்த
சரி சேரி
ஆமா நீ என்ன பண்ணிர் இல்ல இல்ல இதோ
டீ சூட் பண்ண
சேர் ச அதெல்லா இப்ப நீயே பண்ணிக்கிறியா
ஷூட் பண்றதுனு அதுல ஒன்னு தப்பு இல்லியே எல்லா வேலையு பண்ணிட்டு போறா கொஞ்ச ஷூட் பண்றதுல என்ன ஒன்னு ஆகிட போர்த் திலியே
அது இல்லடா வேலல்லா கத்துக்கிட்டியான்னு கேட்டே ஏ பண்ரண் கேக்கல இப்பயாச்சு வேலலா கத் துக்கிட்யான் கேக்குறே
இன்ன பன்றது பாவோ அந்த கீழ இருக்கவுங்க புரிஞ்சுக்க மாட்றாங்க நானு புரிஞ்சுக்கலேனா என்னா பண்றது அஜஸ்ட் பண்றது வாழ்க்கன்னு எனக்கு எப்பவோ தெரியு ஆனா இங்க மத்தவுங்களுக் தெரீலயே மத்தவங்க பொருத்த வரைக்கு நா எறங்கி போறே எறங்கி போறன்னு எல்லா பேசிட்டு இருங்குங்க இதல்லா எறங்கி போறத்தா ஷூட் பண்றது இது பண்றதுலா ம் அவச இத்தனைக்கு அவ சம்பாரிக்க சம்பாரிக்கிறா ஒரு தடவ கூட வந்து நா சம்பாரிக்கல இது பண்ணலன் சொல்லிக் காட்றது கூட கெடையாது
ம்
ம்
சேரி சேரி புருஞ்சுக்கிட்டா ரெண்டு பேரு ஒருத்தருக்கு ஒருத்தர் புருஞ்சுக்கிட்டா லைஃப் நல்லா தா போகு
பாப்போ எனக்கு சீக்கிரோ கூடிய சீக்கிரோ ஒரு நல்லா கெடஸ்சுனா இன்னு நல்லா போவு
ம் ம் ம் இங்க கூட எப்டிடா மாமா இப்போ மாமா உனக்கே தெரியு மாமாக்கு மழ காலொன்னா வேல இருக்காது. இந்த மாதிரி டைம்லல்லா ஆ ஆறு மாசோ இருக் அ அந்த டைம்ல நா கொஞ்சொ சம்பாரிச்சனா அத வச்சு அப்டியே ஃபேமிலி ஓட்டிபே நானு பாட் டைமா செய்யறனா அத இத அப்டியே அட்ஜஸ் பண்ணி ஓட்ட வேண்டிய தா நமக்
சேரி கவருமண்ட்டு வேலைக்கு ட்ரை பண்ணு ஏஜ்ஜு போயிருச்சா என்ன
ஏஜ்ஜு இருக்கா தேர்ட்டி ஃபைவ் வரைக்கு சொல்லிருக்காங்க இப்போ அடுத்து இந்த இதுதா போஸ்ட் ஆஃபிஸ்ல வந்தா ட்ரை பண்லான் இருக்கே
போட்டு பாரு இவளயே அதா சொல்லிட்ருக்கே நானு முடிய்ர வரைக்கு போட்டு பாரு போட்டு பாரு போட்டு பாரு
நானு அந்த போஸ்ட் ஆஃபிஸ்லா நாலு மொற நானு அப் அப்ளே பண்ணண்டா அப்ப கூட செலக்ட் ஆகவே இல்ல என்ன விட கம்மியா மார்க் எடுத்தவுங்கலா இந்த ஊர்ல செலக்ட் ஆய்ட்டாங்க அப்பறோ பாத்தா அப்பறோ பாத்தா அவுங்கல்லா எனா பண்ணீ ஏனா காசு குடுத்து சேந்திருக்காங்க.
இதின்னாது மார்க்கு எடுத்துட்டு இது ஆனா எப்டி இது இது இது பிராடுல்ல இது
ஆமா அந்த மாரிதா பண்றாங்க நம்ம வந்து லூசு மாதிரி ஆன்லைன்ல அப்ளே பண்ணி ரிசல்டுக்காக வெயிட் பண்றோ இவுங்கல்லா என்னா பண்றாங்கனா சும்மா பேருக்குனு வந்து ஆன்லைன்ல அப்ளே பண்ட்டு காசு குடுத்து வேல வாங்கிக்கிறாங்க.
ம்
அதா என்னா பண்றதுன் தெர்ல மாமாவு இங்க தெருஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவுங்க தம்பி இருக்காருல்ல மாமாவோட தம்பி அவுங்க தம்பி ஒய்ஃப் போட அண்ணே இருக்காங்க அவுங்க அண்ணெனோட அதா தெரு பக்கத்து வீட்ல யாரோ இதே போல் தா போஸ்ட் ஆஃபிஸ்ல எதோ வேல செய்றாரா அவருகிட்ட சொன்ன வேணா கெடைக்கு என்னா ஒண்ணு காசுதா கேப்பாங்க அப்டின்னாரு நானு என்னா சொன்னே எத்தன மொறதா நம்பளு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி விட்ரது செரி அவருகிட்ட சொன்னா வாச்சு காசு எதுனா குடுத்தா வாச்சு வாங்கி குடுப்பாங்க அதா சொல்லி வச்சுருக்கோ ஆ இது நோட்டிஃபிகேஷன் விடுவாங்கல வேலைக்கி அப்ப நீங்க ஆன்லைன்ல அப் அப்ளே பண்ணிடுங்க அப்ளே பண்ட்டு எகிட்ட சொல்லுங்க அடுத்து என்ன பண்ணமோ பண்ணிக்கலா அப்டின் சொல்லிருக்காங்க பாக்கலா
புரீது புரீது
ம் என்னாலயு கொழந்தய விட்டுட்டு எங்கயு வேலைக்கு போக முடில அப்டியே வீட்லயே அப்டியே பண்ணிட்ருக்கே அங்க எங்க மாமியார் வீடு இருக்குல கண்டிபேடுல அங்க வீட்டு எதிர்க்க ஒருத்தர் இருக்காரு ஆ இங்க வீட்டு கிட்ட வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒண்ணு இருக்கு கேக்குதாடா ஹலோ ஆ இருக்க இருக்க ஆ அங்க வீட்ட எதிர்க்க ஒருத்தர் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில வேல செய்யறாரு அங்க வந்து டிகிரி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குறவுங்களுக்குல்லாம் வந்து ஃப்ளோர் மேனேஜர் அப்படின் சொல்ட்டு வேல இருக்குன்னு சொன்னாங்க அ இதுலயும் ஆ அதான்டா கொழந்தைய பாத்துக்கிறதுக்கும் அங்க வந்து இந்த பேபி கேர்ன்னு இருக்கும்ல்ல
ஆமா
அதுவும் வந்து அங்கே இரு க்குதா சரி நா அதுக்கு ட்ரை பண்ணலான் பாத்தா அவரும் எதுவுமே சொல்லவே மாட்றாரு நா கொழந்தைய கூட்டிட்டு கூட வேலைக்கு போயிடுவல ஏன்னா ஆஃபீஸ் பக்கத்துலயே அது வந்து ஃபுல் கம்பெனி ஆ அது உள்ளேயே ஆஃபிஸ் ஒர்க்கு பக்கத்துலயே வந்து வந்து பேபி கேர் அந்த சென்டரும் இருக் க்குதா கொழந்தைங்கள அங்க விட்டுட்டு கூட நம்ம வேலைக்கு உள்ள வந்து வேல பாத்துக்கலாமா ஆ டைம் ப்ரேக் டைம்ல அப்புறமா சாப்பிடுற டைம்ல மதிய டைம்ல கூட போயிட்டு கொழந்தைளை பா த்துட்டு வரலாமா சரி இது நல்லா இருக்கே இதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பாக்கலானு பாத்தா அடுத்து அவரும் அத பத்தி எதுவுமே சொல்லவே இல்ல
ஏன்
தெர்ல நானும் ஒரு நாலஞ்சு முறை ஃபோன் பண்ணி கேட்டு பாத்தேன்
உம்
ஏதுவும் சொல்ற மாரி தெர்ல சரி நா அதோட நா எதுக்கு தொல்ல பண்ணணும்ன்னு விட்டுட
டேரக்ட்டா போ வேண்டியது தான
கேட்டேன்டாடா அவுங்க வீட்டுக்கு கூட போன இல்லமா நா கேட்டிருக்கேன் சொல்றேன் அப்டின்னு சொல்லிட்டாரு சரி இது சரிப்பட்டு வராது போல அப்டின்னு விட்டுட்டேன்
நீயாபோற மாரி போ அந்த மாரி போ அவர்ட்ட ஏன் கேக்குற
ஆ அந்த மாரிதா போலான் இருக்கேன் மாமா என்ன சொன்னாருன்னா சரி அவரு அங்க வேல செய்யறாரு ஒரு வார்த்தை கேட்டுட்டு போனா நல்லா இருக்கும்ல்ல சொன்னாரு பாத்தா அவரு எதுவுமே பதிலே கரெக்ட்டா சொல்ல மாட்றாரு எங்க மாமியாரும் அதான் சொன்னாங்க நீ வந்து ரெஸ்யூம் எடுத்துட்டு நீ வந்து நேராவே அங்க போயிடு
உம்
அப்டின்னு சொன்னாங்க பாக்கலாம் எப்டின்னு
பாரு
ம் நீயும் அப்படியே அத அங்கே எதனா ட்ரை பண்ணி பாரு இந்த நாக்ரி ஆப் இருக்குலடா ஆ அதுல உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு
ஷோரூம்ல வேல இருக்கு ஷோரூம்ல பாத்தீன்னா கண்ட டைம்ன்னு டைம் சொல்றாங்க
உம்
ரொம்ப நேரம் எல்லாம் போய் நிக்க முடியாது நம்மளால இப்பத்திக்கு அததா தலை விதி
உம் உம் உம் ஏன் ஏன் முடியாது
ஏஞ்ஜால்
அய்யயோ என்னா ஏஜ் இப்போ உனக்கு தேர்ட்டியா
உம் எட்டு மணி நேரம்னா பரவால பத்து மணி நேரம் பன்னெண்டு மணிரேம்னா என்ன பண்றது சேலரி அதுனா கூட பரவால்ல சேலரி ரொம்ப கம்மி மெயின்னே அதுதான் சேலரி அதுலயு பாத்தீங்கன்னா எல்லா லாங் பக்கத்துல கூட எதுவுமே கிடையாது பெட்ரோல்க்கு கால் உரது ஆகாது அதுவும் லாங் எல்லாம் சேல்ரி கம்மி லாங்கா வந்து நம்ம என்ன பண்ண முடியும் செரி பக்கத்துல இருந்தா போலான் பாத்தீனா அவன் ரொம்ப ரொம்போ இது பத்து பணண்டுதா சொல்றாரே
ம் ம்
ச்சு நான் என்ன பண்ண முடியு அது பெட்ரோலுக்கு எனக்கே பத்தாதே ஒரு பதினெட் வந்தா கூட பரவால்ல
உங் ஒய்ஃப் எ வாங்குறாங்க
அவுங்க இருவது வாங்குறாங்க
பரவால்ல எங்கடா இப்ப வேல செய்றாங்க
இங்க வேப்பேரில நிதின் ஒய்ஸ்ல வேல செய்றாங்க
ஆ ஹா சேரி சேரி ஒன் இயரா செய்யறாங்கல்ல
ஆ ஆமா ரெண்டு மாசோ முடிஞ்சா ஒன்யர்
ஓ செட் ஆய்ச்சா அவுங்ளுக்கு அந்த வேல
அ பிரஷர்தா கொஞ்சோ ஜாஸ்தி
அங்க என்ன வேலைனா என்ன வேல செய்றாங்க
கிளையண்ட் வருவாங்க டேரக்ட்டா அவுங்ககிட்டுயு இல்ல அவுங்க விஃபோர் அதாவது கான்டக்ட் குட்த்ருவாங்க பீரிவியஸ் கஸ்டமர் அவுங்குளுக் கால் பண்ணி புக்கிங் எடுக்குணு
இந்த கம்பீராகுல்ல செடிக்கு போற வா வளைவு வல அப்புறோ அந்த வெயிலுக்கு போட்ற தூ இது தோட்டத்துக்குலா போடுவாங்ள
ஆமா ஆமா
அத இரும்பு வளையோ
ஆமாம்மா
அதூ அதுக்கப்புறோ வெயிலுக்கு போட்ற அந்த பெட்சீடு இதுவு மாரி துணி மாரி இதெல்லா வந்து அவுங்க இன் எக்ஸ்போட் அண்ட் இம்போட் பண்றாங்
ஓஹோ
வைரு பண்றாங்க
ஓகே ஓகே அதுல இவுங்க ஓகே அதுல வந்து இவ்ங்க கால்லா புக் பண்ணி அவுங்ளுக் வந்து சேல் பண்ணி குடு
ம் ஆமா ம் இங்க மாஸ்த்துக்கு என்ன ஒரு நுப்பது லட்சோ நாப்பது லட்சோ ஏ ஒரு கோடி கூட சேல் பண்ணுவா
ஓகே ஓகே அப்போ பரவால்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்தா ஆய்ட்டா அடுத்து வேற எதுனா கூட ட்ரை பண்லா
இல்ல பிரஷர் ஓவரா இர்ந்தா நா அதா சொன்னே ஹைக் இந்த மாசோ ஹைக் பண்லனா ஒரு வர்ஷோ ஆய்ர்ச்சி அதுக்குமேல ஹைக் பண்லனா வேற வேல பாத்துக்குறே ஏனா பிரஷர் ஓவரா இரு க்கு இன்கிரிமெண்டு பண்ண மாட்றாங்க எந்த ஒரு ஃபெசிலிட்டியு இல்ல
ம் ம் ம்
டைமிங் வந்து பாத்தீங்னா காலேலலா சீக்கிர்மா போனாலு சாப்புறதுக் கூட டைமு அது பண்ண மாட்டாங்க கஸ்டமர் அன் சுட்டே இருக்காங்க கொஞ்சோ கூட வெய்ட் பண்ண மாட்றாங்க அப்டி சொல்றாங்க
ம் ம் ம்
அதா சொல்லிட்டே உங்குளுக்கு விருப்பமா நீ பாரு இல்ல வேற வேல மாறிக்க அப்டினு
பிரக்னன்டியா சப்போஸ் வந்து அவ்ங்க கன்சிவாலா ஆய்ட்டா கூட வேலைக் போவாங்ளா மேடம்
சத்தியமா முடியாது நானே நென்ச்சாலு முடியா ரெண்டு பேருகோ தெரிச என்ன போட்டு பிரிச்சு எடுத்துடுவாங்க ரெண்டு பேரு ரெண்டு வீ்ட்லயு
ஆமா ஆமா
அம்மாவும் செரி அவுங்க அம்மாவும் செரி என்னதா ரெண்டு பேரு இப்போவே இப்ப வரைக்கு ரெண்டு பேரு என்னதா வெச்சு செய்றாங்க
ஆமா அதுக்குள்ள உனக்கு எதனா அப்டியே பாத்து வெச்சிக்கோ
வேல எதனா பாத்து வெச்சிக்கணு அவள்தா
ம்
எனக்கு சும்மாவானு இல்ல அவளுக் செலவு பண்றதுக்கு காசு வந்தா போது அதுக்கப்றோ கொழந்தப் பெருசாச்சுன்னா ஆதுக் வளர வளர எதனா பாத்துக்லா இப்ப ஒடனே போயிட்டு நாப்பதாயிருபால மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு போடவைய பதினெட்டு இருவது வந்தாலே போது
ஆமா ஆமா
அப்றோ பாத்துக்லா ஏன்னா போகம்போத இவ்ளோதா அப்டின்ற மாரி இது பண்ணக் கூடாது
ம் இப்ப நீயு அபியு சேந்து ஏதாச்சும் கட கூட ரன் பண்ணலாம்லடா
வரத்து வந்து காசு மலிக சாமா இதுவுக்கே போயிடுது ஒரே இதுக் தா கீழ பாத்தீங்கன்னா அவுங் எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா நா கேக்கறது கெடையாது தெரியு அவர பத்தி ஒரு நாள் ஒரு மாரி இருப்பாரு இன்னொரு நாள் ஒரு மாரி இருப்பாரு ஏ நா நா போய் கேக்குற வெச் வெச்சி கூடோ அவரு அம்மாவ எதனா சண்ட போடுவாரு
ஓ ஓ
அதனால இவ சம்பளம்தா
இல்ல இப்போ இதுக்கு முன்னாடி கடல்லா வெச்சு குத்தாறுல அந்த மாரி அபியு நீயு சேந்து ரன் பண்ணீங்கன்னா கொஞ்சோ ஆ உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல
அது எப்டின்னா நாங்க ரெண்டு பேரு எனக்கு ஒரு வேல கடச்சி நல்லா இருக்காச்சுன்னா நாங்க ஒர் வேல போலதா யோசிட்ருப்பே அது இப்பல்லா ஒரு இருக்கோ ஒரு ஆரேழு வருஷ போச்சில்லா நாங்க பிளான் போட்ருக்கோ
பாக்கலாம் அதுக்குள்ள கொழந்த பொறந்து இதுவாயிடுச்சுன்னா பாத்துக்லா நாங்க ரெண்டு பேரு கொஞ்சோ நல்லா கொஞ்சோ அவ கொஞ்சோ நல்லா காசு வாங்க நாங்களு கொஞ்சோ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிஷ்டா கடை போட் போட்ற வேண்டித் தா
தோ இர்னா ஒரு டூ மினிட்ஸ் கால் பண்றாங்க அவுங்கோ
ஆ சேரி சேரி